ஹலோ சிஸ்டர் ஆ தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நா நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ம் இப்பதா சாப்ட்டே சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே என்ன சாப்பாடு
ம் ரச கத்திரிக்கா எண்ணக்கா
சேரி சேரி கத்திரிக்கா இப்ப என்ன வெல கம்மியா
வேலலா கம்மிதா
ம் ம் இல்ல இப்ப எல்லார் வீட்லயு கத்திரிக்காதானே நேத்து எங்க வீட்லயு கத்திரிக்காதா
ம் ம் நீங்க எப்டி செஞ்சீங்க
கத்திரிக்கா முருங்க்கா போட்டு பண்ண நா எப்டி செஞ்சே அ இல்லல்ல இது பொரியல் மாரி அவியல் மாரி வச்சே
அ அ
உள்ளக்கெழங்கு வாழக்கா அதுல கத்திரிக்கா முருங்க்காவுந்தா சரச்ருந்தது சும்மா வெங்காயத்த வதக்கிட்டு கடுவு உளுந்தம் பருப்போட்டு எண்ண ஊத்தி வெங்காய்த்த தக்காளி கொஞ்ச தா போட்டே போட்டு அ ரெண்டு தேங்கா அரச்சூத்துனு நல்லா கொறகொறன் நெறைய தண்ணி த்தியு அரச்சூத்துனே ரெண்டையு வேக வச்சுட்டு குக்குர் மூடி வச்டே கடாயில போட்டு கிண்டிட்டு மூடி வச்டே முடி வச்டு லாஸ்ட்ல தொவரம்பருப்ப ஊற போடணு சிறுபருப்பு ஆஹ தொவரம்பருப்புதா ஊற போடணு ஊற போட்டத்மே தொவரம்பருப்பு எடுத்து மேல போட் டு அடுத்து ஒரு ஒரு கிண்டிக்கு ரெண்டா கிண்டிவுட் டு மொத கிண்டுல ஆவி வந்தது ரெண்டாது தொவரம்பருப்பு போட்டு கிண்டிட்டு
தொவரம்பருப்பா சிறும்பருப்பு தானே சிஸ்டர் போடுவாங்க
நா தொவரம்பருப்பு ஊர போட்ருந்தே அன்னைக் நேத் சாம்பார் வெச்சே சிஸ்டர் அதனால அதுல இருந்து சாம்பார் கொ கொஞ்ச இருந்தது ஊற வச்ட்டே அது ஒரு மண்நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டே
ம்
ஊற வச்ட்டு அத போட்டே அத போட்டது நல்லாருந்தச்சி அது ஒரு டேஸ்ட்டா இருந்தது திறுவறுப்பிள்ள சாம்பாடு தா இருந்தது செரிட்டு சாப் நீங்க சாப்ட்டாச்சா மதியானோ
இப்பதா சிஸ்டர் சாப்ட்டே மதிய லேட் ஆயிட்ச்சினு சாப்ட்டே
ம் ம் என்ன சாப்பாடு
ரசமு கத்திரிக்கா எண்ணக்காயு
சேரி சேரி
ம்
வீட்டுக்கென்ன சாப்பாடு
நீ வீட்டுக்கு இட்லி தோச நா தா இருப்பே இட்லி சாம்பார்
சேர் சேர் டூர் எங்க போனீங்க லீவுக்கு
டூருக்கு இந்த வருஷ எங்யு போல சிஸ்டர் நாங்க
ம் நாங்கலா நாங்லா ஆன்மீக சுற்றுலா போனோ
ஆ எங்க போனீங்க
ஏ கொலதெய்வ கோயிலுக் போனோ கொலதெய்வகோயிலந்து நாங்குநெரி பக்கோ திருக்கண நாங்குநெரி பக்கோ திருக்கணங்குடி அங்க மல மேல போனோ கில் ஸ்டேஷன் மார்ருக்கு அதாது இங்க போவோம்ல கம்பு பூச்சே மேல ஏறும்ல அந்த மார்தா ட்ரக்கின்ஸ் போற மாரி மேல உச்சிக்கி பொயிட்டே இருக்குனு ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா ஆ கேக்து ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இப்ப கேக்குதுங்களா ஆ சொல்லுங் சிஸ்டர்
அப்டி மல உச்சிக் போனோ பொயிட்டு அங்க பெருமாள் இருப்பாரு சாமின்டு வர்னு
ம்
எங் கொலதெய்வ வந்து பூர்ண புஷ்ப்பகலா
குல தெய்வலா எப்டி செலெக்ட் பண்ணுவிங்க
அதனால வர
குலதெய்வத்துக்குன் தனியா சாமிங்க இருக்கா
ஆமா
அ இப்போ இல்லா நா கிறிஸ்டின் சிஸ்டர் நானு
செர் செர் ஓகே ஓகே இங்க வந்து எங்களுக்கு எப்டினா எங்களுக்கு எப்டினா அ
இப்ப முருகன் முருகன் சிவன்சாமில்லா இருக்குன் சொல்றிங்க இல்லியா ஆஞ்சநேயர்லா இப்போ அவுங்களெல்லா குலதெய்வன்னு எட்த்துக்க மாட்டீங்ளா
அவங்க தெரியல அ அந்தளவுக்கு எனக்கு டீடெய்லா தெர்ல இப்போ வந்து இந்த அப்பா வீட்டு சைடுனா அப்பா வீட்டு சைடு ஒரு சாமி இருக்கோ அதா குலதெய்வோன்போ
இல்ல அதுதா இப்போ இந்த சீரியல்ல கூட நா பாத்துருக்கே குலதெய்வோன் சொன்னாலே இந்த பேரு டிஃபரண்டா இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லயா
ம் குலதெய்வம் னாலே அருவாள் வெச்சி இருக்கோ அந்த சாமிதா குலதெய்வமா இருக்கோ நம்மள காவல் காக்குதுல அந்த சாமிதா அப்டி இரு க்கு சாதார்ண அந்த முருகர் அந்த சாமிலா காக்காது
ம் ம் அதுதா ஒரு ஒரு குல குலதெய்வோ நெறைய பேருங்க இருக்கில்லையா
ஆமா ஒவ்வொருத்தருக்கோ ஒவ்வொரு சாமி இருக்கோ
இப்ப உங்களுக்கு குலதெய்வனா உங்க ஹஸ்பண்டோட குலதெய்வமா
இல்ல எங்க அப்பா குலதெய்வோம் இருக்கு எங்க ஹஸ்பண்டுக்கு வேற
அ அ அ அ அ அ இப்போ நீங்க போய்ட்டு வந்தது அப்பா சைடா ஹஸ்
எ அப்பாத் அப்பா சைடு
அ அ அ எதுல வேன்ல போகுறீங்ளா
இல்லல்ல இங்கருந்து பஸ்ல போனா பஸ்ல ட்ரெயின்ல போய்ட்டு எறங்கிட்டு அதுக்கப்புறோ காரு புடிச்சி போனோ போயி அங் க எறங்கி பாத்துட்டு வந்து ரெண்டு நாள் ட்ரிப்பு சிஸ்டர்
ம் எப்டி இப்ப அந்த குலதெய்வம் கோயில்லே நைட் தங்கினீங்ளா
இல்ல இல்ல மல மேல அங்க யான சிங்கல்லா இருக்கு அது வன இது இந்த ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா காலையில போனோ சாந்தரா இருட்டுறதுக்குள்ள வந்தர்னோ
ம் ம் இப்ப வந்துட்டு எங்க தங்கனீங்க
அங்க பக்கத்துல ரூம் போட்டுருந்தோ அந்த கோவில் பக்கத்துல அக்ரஹார தெரு இருந்தது அங்க ரூம் போட் அ ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் களம்பியாச்சி வெக்கெட் பண்ணி கெளம்பியாச்சி
ம் குலதெய்வம் கோயிலுக்காக போனது
ஆமா ஆமா
ஒன் டே ட்ரிப் மாதிரி டூ டேஸ் ட்ரிப்பா ம் ம் அதா ஒன்டே ட்ரிப் மாதிரி போயிருக்கிங்க
ரெண்டு நாள் ட்ரிப்பு சிஸ்டர் ட்ரிப் என்னமோ ரெண் நாள்தா செல வு அள்ளிருச்சி
அ ஆ
நா வருஷத்துக் ஏழு பேரு போனோ எங்க அப்பா அம்மா அவுங்க அப்பா அம்மா நாங்க ரெண்டு பேரு எ பைய ஒருத்த
ம்
மொத்த ஏழு பேர் போனோ சாம் ஆ என்ன சொல்றது செலவு பெரியவங்க வந்ததுனால பாத்து பாத்து எல்லா ஆட்டோல போய்ர்லா ஆட்டோல போன கீல்ல போனோ அங்க மட மேல
ம்
நடந்தே போய்ர்லா இவங்க பெரியவங்க இருக்கிறனால செரின் ஜீப்ல போலா அப்டின் சொல்ட்டு போனு போயி ஒருத்தங்களுக்கு ஐயாயிருவா ஜீப்புக்கு
ம் ம்
போறதுக்குலா அவ்ளோ செலவாச்சு
ம்
என்ன சாப்பாடு அப்டி எப்டி சாப்டுவிங்க
என்னா சிஸ்டர்
நீ என்ன செ சாப்பாடு வரம்பி சாப்டுவீங்க
பிரியாணி தா
விரும்பி என்ன சாப்டுவீங்க
பிரியாணி தா ரொம்ப புடிக்கு அதா சாப்டுவ மிட் நைட்ல நீங்க எழுப்பி குடுத்தா கூட நா சாப்ட்ருவ உக்காந்து
செரி செரி நாங்க மிட் நைட்ல எழுப் எனக்குலா செமிக்காது சிஸ்டர் நமக்கு வந்து எட்டு மணியோட செரி அதுக்கப்பற சுட்டு போட்டாலு சாப்ட மா
ம்ஹும் இப்ப பதின்ன தூங்கிட்ருக்கு ஒரு ஒரு மணி நைட் ரெண்டு மணிக்கு எழுப்பி இந்தா கறி கொழம்பு இருக்கு சாப்டுன்னா கூட வேணாந்தா சொல்லுவ பிரியாணி சாப்ட்றியா ஏந்து உக்காந்து சாப்டுவ ஆமா
இந்த தெ தெரு பக்கத்துல கோயில் இருக்கு எங்களுக்குலா அது பாத்தீங்கனா ஆ பங்க்ஷன் நடக்கு பங்க்ஷன் நடக்கு போது ஆடி மாச அப்ப அப்ற புரட்டாச்சி மாச பங்க்ஷன் நடக்கு நடந்ததுன்னா காலைல ஃபுல்லா பங்க்ஷன் நடக்கு நைட்டு வந்து மாவெளக்கு படப் சோறு போடுவோ படப் சோறு போடுறது எப்டி இருக்கும்னா வெள்ள சாதத்துல கொழம்பு மட்டன் சிக்கன் முட்ட எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு கராண்டி வச்சு கின்டி தனித்தனியா வைக்கிறத இவங்க சேத்து கின்டி தருவாங்க
ஓ ஓஹோ ம் ஓ புரட்டாசி மாசத்துல நான்வெஜ்ல்லா சாப்டமாட்டீங்ளா சிஸ்டர் நீங்க
ஆ சாப்ட மாட்டோ ஆனா அந்த பங்க்ஷ கோயில் கொடைக்கு மட்டு சாப்டுவோ
ம்
அது வந்து ஏழு ஒன்பது நாள் திருவிழா நடக்கு ஒன்பது நாள் வந்து இது மொளப்பாரி வளத்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரில அந்த தலைய ஒன்னு மொளைப்பாரி மாரி வச்சிட்டு போவ்ங்க இந்த இந்த பட பாத்துர்கீங்ளா சிவகார்த்திகேயன் பட ஸ்ரீ விதிப்பியா தலைல வச்சு பத்ரிமா
ஆமா ஆமா ஆமா
அதா அதா அதா ஒன்பது நாள்ல வளர்ந்துரு அவ்ளோ பெருசா
ம் எது சொல்றீங்க இந்த நெல்லு மாரி வளர வப்பாங்களே அதுவா
அதா அதா
ஒரு தட்லயோ என்னமோ போட்டு வளர வப்பாங்கலே ஆ ஆ ஆ
அது நெல் அது தட்ல போட மாட்டாங்க எங்களுக்குல்லா ஊசியா ஒரு பாத்திரத்துல போடுவாங்க
அதுதா அதுதா அததா சொல்றே அந்த மாதிரி போயிட்டு எத்துட்டு எடுத்து போயிடு என்ன பண்ணுவீங்க அத
ஆத்துல போடுவோ ஆத்துல போட்டுட்டு வந்ருவோ
ஆஹ எதுங் சிஸ்டர் அது அந்த சம்ரதாய பண்றீங்க
அது சும்மா வளக்கணு ஆறு எட் நாள்ல வளந்ததுன்னா நம்ம கவல எல்லா தீந்துரு அந்த தண்ணிக்குள்ள போட்டோம்னா நம்ம பாவங்கள்ல்லா களஞ்சிரு அப்டின் சொல்ட்டு அது ஒரு ஐதீகம் பண்ணுவோ
ம்
நல்லார்க்கு அப்டி பண் அந்த ஒம்பது நாளு ஒவ்வொரு வீக் ஆமா ஆடி மாச அந்த சாமிக்கு இது கிண்டுவோ கூழ் கிண்டுவோ கூழ் கிண்டி தெரு தெருவா தெருக்கு தெரு சென்னையா இருந்ததுன்னா நம்ம வீட்லயே காச்சி வச்சிருப் போ எல்லாரு வாங்ட்டு போவாங்க இதுவே எங்க ஊர் சைடுனா வாரத்துக்கு ஒருக்க கடசி வெள்ளி இந்த கம்பு இருக்குல அத வந்து இடி போட்டு இடிச்சி பண்ணி தருவாங்க அத டேஸ்ட்டா இருக்கு சிஸ்டர்
ஆ இப்போ அந்த ஆடி மாசத்துல கூழ் ஊத்துவாங்க இல்லையா
ம் அது கூழ் இல்ல கஞ்சி காய்ச் கஞ்சி காச்சி ஊத்றது
இது எங்க ஊர் சைட்ல கூழ்ன் சொல்றாங்க சிஸ்டர் அத
அது நீங்க கேப் ல்ல கேப்ப கூழ் கிண்டுவிங்க இது வந்து கம்மங்கூ
அ அதுதா இப்ப அத எத்துட்டு போய்லா கோயில்ல போயிட்டு ஊத்தறாங்கல்ல
ஆமா
இப்ப அந்த கோயில்கிட்ட ஒரு பாத்ர வச்சுட்டு இருப்பாங்க எல்லாரு எத்துன் போயிட்டு அந்த பாத்ரத்திலயே ஊத்திணுமா
அப்டிலா இல்ல எல்லாரு வந்து அந்த கம்பு கோயில்லய செஞ்சு குடுக்குறது குடுத்துருவாங்க செல பேர் செஞ்சவங்க வந்து கோயில்ல வச்சி பாத்ர வச்சிருக்காங்கல்ல அங்க ஊத்த மாட்டாங்க அங்க உள்ளவங்களுக் ல்லா குடுத்துட்டு மிச்ச இருந்தததுன்னா அந்த பாத்தரத்துல ஊத்திட்டு வந்துருவாங்க
இப்ப அந்த பாத்தரத்துல மிச்சன்னதுனா ஊத்திறாங்கள சிஸ்டர்
மிச்ச இந்தா ஊத்த மாட்டாங்க சார் யாராவது அடுத்து வருவாங் எல்லா அவங்க குடிப்பாங்க மிச்ச எல்லா இருக்காது இந்த திருச்செந்தூர்லா இருவத் த்து நால் மண்நேரமு சாப்பாடு போட்றாங்க
அ
ஆரையம்மன் கோயில்ன்னு ஒன்னு இருக்கன்குடி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்க எப்பமே சுத் சாப்பாடு போடுவாங்க கூழ் கிண்டுவாங்க கூழு ஊத்துவாங்க கூழு ஊத் மாவம் தருவாங்க அந்த மாரி ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு
ம் ம்
நீங்க வேற எங்க போய்ருக்கீங்க ஊருக்கெல்லா திருச்சி போய்ருக்கீங்களா
சி சி திருச்சிக்கு திருச்சில ஸ்ரீரங்கம்ல ஸ்ரீரங்கம் இருக்குல்ல அங்க ஒரே ஒரு தடவ ஆர் ஆர் பி எக்ஸாம் எழுத வந்தே
ம் பீஸ்ஃபுல்லாருக்கு அந்த எட ன்ன
ஆமா ஆமா நைட்டு சென்னைல ட்ரென் ஏறுனே
ம்
அங்க வெடிகாலைல அஞ்சு மணிக்க என்னமோ நம்ம வந்து எறங்கிட்டு பத்து மணிக்கு எக்ஸாம் எழுதிட்டு
ம்
மறுபடியு ஈவினி்ங் என்னமோ ட்ரெயின் போல இருக்கு கெளம்பிட்டோ எக்ஸா திருச்சிய நா வந்துட்டன் பாத்தா அந்த ரயில்வேஸ்டேஷன் பாத்தே சிஸ்டர் அவ்ளதா
ம் ம் நல்லா இருக்கு சிஸ்டர் அதாவது மழை பெய்ஞ்சாலு க நெறைய மழை பெய்யு வெயில் அடிச்சாலு அங்க வெய்ல்
ம் என்ன எக்ஸாம் எங் சித்தப்பாதா கூட்டினு வந்தாரு இப்ப நா எக்ஸாம் எழுத போம் போது அப்போ அவரு வெளியல இருந்தாரு இல்லையா
ம்
அந்த டைம்ல மட்டு போய் சுத்தி பாத்தாரா அந்த ச சரத்குமாருது அரசு பட எடுத்தாங்கல்ல அந்த படம் ஸ் ஸ் ஸ்ரீரங்கத்துல எடுத்தாங்கலா அந்த
ம் ம் ம் அந்த அங்க ஒரு தர தா சிஸ்டர் இருக்கு
ஆ ஆ ஆ நல்லா இருக் படத்துல பாக்குபோது நல்லா இருக்கு சிஸ்டர் இது சைலண்டா இருக் போ காலையில அந்த அந்த சுப்ரபாதமா அத அத தான் அந்த சுப் சுப்ரபாதம அதெல்லா பாட வச்சிட்டு கோலம் போட்டுட்டு அந்த ஏரியாலா நா நேர்ல பாத்ததில்ல ம்
ஐயரே கெடயாது சிஸ்டர் எல்லாருமே இந்த இப்ப நம் மாரி டூரிஸ்ட் போறோமுல அவுங்ளுக்கு ரெண்டுக்கு உட்ருதாங்க அவுங்க அவுங்களா வெளியூர் பேயிட்டாங்க
ஆ ஆ அதுதா இப்ப அந்த பழைய படத்துலலா அந்த மாதிரி இருக்கு அதெலா பாக்கணுனு எனக்கு அதா ஆச காலைலருந்து இந்த ஐ ஐயிரு ஐயிருங்லா கோலம் போடுவாங்க
ம் ம்
இதெலாமா நேர்ல பாத்ததுல்ல அதெலா
ம் ம் நல்லாருக்கு அதெலா இப்ப எங்க எங் ஊர்லே போட்றதுல்ல காலைல எஞ்ச்சி அது வந்து மார்கழி மாசன்னா போடுவோ கலர் கோலபொடிலா போட்டு போடுவோ மித்தபடிலா இப்போ கோலமே போடுறதுல்ல
ம் இவ் இப்ப நீங்க காலைல டைம்ல கோலம் போட மாட்டீங்ளா
ம் நாங்க அ அப்பார்ட்மெண்ட்லருக்கோ
ஆ ஆ
ஃபுல்லா தரப்புற இது
சிஸ்டர் இப்ப அப்பார்ட்மெண்ட்னா உங்ளுக்கு மொற வாசல் சொல் சொ சொல்வாங்ளா அதெலா இருக்குங்ளா
அதெலா ஒருத்தங்கட்ட காசு குடுத்துருவாங்க மொத்தமா
மொத்தமு ஒருத்தவுங் குத்துட்டு எல்லாரோட எல்லாரோட மொறயு அவுங்களே செஞ்சுருவாங்களா
அவுங்ளே செஞ்சுருவாங் அதாவது அதுக்குன்னு ஒருத்தவுங் ஒர்க் பண்றவங்கருப்பாங்க
அதுதா அதுதா
அவுங்கட்ட மொத்தமா அந்த மெயின்டெனன் சார்ஜஸ்ன்னு மாசத்துக் ஒரு மூவாயிரத்ஐநூரூவா வாங்குவாங் ஒரு ஆளுக்கு
ஒரு ஆளுக்கா இப்போ ஒரு வீட்டுக்கா இப்ப நீங்க மூணாயிரத்ஐநூரூபா குடுக்றீங்ளா
ஆமா ஃபர்ஸ்டு நாங்க போனப்போ எழ்நூற்வா குடுக்க ஆரமிச்சோ
ஆ
இப்போ அப்டி கொஞ்ச கொஞ்சமா வெலவாசி
சிஸ்டர் இப்ப நீங்க மூவாயிரத்ஐநூறுபா குடுக்றதுக்கு அவ்ங்க என்னென்ன வேல செய்றாங்க
அவ்ங்க மாடிப்படி ஒரு ஏழு மாடிப்படிருக்கு ஏழு மாடிப்படியு தூப்பாங் ஏழு மாடிப்பலயு இந்த நம்ம வாசலுக் கீழ ஒரு படி இருக் எ வ எடருக்குல்ல துர்ன அத தூப்பாங்க அதுக்குமே ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் கெடையாது வேல பாக்குறது தண்ணி டேங்கலா க்ளீன் பண்ணுவாங்க மேல
ஏனா ஒருத்தராளே எல்லா வேலயு செய்யலார் வீடுவிலயு செய் எத்தன வீடு இருக்கு சிஸ்டர் உங்க அப்பார்ட்மெண்ட்ல
மொத்தோ ஒரு அறுவது வீடு இருக்கு சிஸ்டர்
ம் ம் டெய்லி பெருக்வாங்களா தொ படிலா
கண்டிப்பா பண்ணுவாங்க பண்ணாட்டா நம்ம காஸ் குடுக்க மாட்டோம்ல
அதனால டெய்லி பண்ணணு
பண்ணிதா ஆகணு நம்ம சும்மா போ போதே டிக்கெட்ட கழ்ட்டி போட்டு போய்ருவாங்க டிக்கெட்லா தூர போட்டு போய்ருவாங்க பஸ் டிக்கெட்டு எல்லா அதெல்லா க்ளீன் பண்ணுவாங்கல்ல அவங்க
ஆமாமா
அதா அவங்க வேல
ம் ம் ம் எப்டி சிஸ்டர் உங்களுக் அப்பார்ட்மெண்ட் லைஃப்லா நல்லாருக்கா
நாங்க இருந்ததெலா தனி இண்டிஜுவல் வீட்லதா இருந்தோ கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட் இப்ப அப்பார்ட்மெண்ட் வேற வழி இல்லியே
ஆ
எட்டாயிரூவா வாடக
ஆ
ஆகணு
ம்
வேர என்ன பண்ண சொல்லுதீங்க வேர வழி இல்லயே ம் எ ஹஸ்பண்டுக்கு அங்கதா
சைலன்டா இருக்கு ம் கொஞ்சோ நம்ம ஃப்ரீடம்மா கூட பேசிக்க முடியாது
ஒரு சண்ட போட்டோம்னா வெளில தெரிஞ்சிரு
அதுதா அதுதா அதுனாலதா கேக்குறே ஒங்களுக்கு செட்டாய்ரிச்சானு
செட் ஆயிதான ஆகணு இப்ப நம்மள குத்துனா கூட குத்துனா கூட மறுநாள் வந்து ஆ ஹா குத்துனா கூட நம்ம அதாவது எறந்து கெடந்தா கூட மறுநாளு அதாவது மறுநாளைக்கி மறுநாள் ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சாதா தெரியு
ஸ்மெல்லு வந்தா தா கண்டுபிடிப் பாங்க போலருக்கு
ஆ அப்டிதா அப்டிதா அப்டிதா தெரியு இல்லாட்டினா தெரியா
ஃபேமிலி வந்து நம்ம அப்பாட்மெண்ட்ல இருக்கோ அக்கோ பக்கோ ஆளுங்க இருக்காங்கன் சண்ட போடாம சமாதானமா போய்ட்ற ஃபேமிலியு இருக்கு
ம் ம்
இன்னொரு விதமான ஃபேமிலி அக்கோ பக்கோ தெரிஞ்சிர போதுன்னு இந்த மாதிரி டெத்து நடக்குற ஃபேமிலியு இருக்கு இல்ல நம்மதா பாத்து நடந்து